என்ன ப்ரோ
எங்கக்கா வெளில வெயிலு ரொம்ப அடிக்குது வெளிலியும் போக முடில. என்ன சொலுயூசன்னே தெரிலக்கா இந்த வெயிலு சமாளிக்கிறதுக்கு எதுனா சொல்றீங்களாக்கா.
நானே வெயிலுக்கு பயந்துட்டுதா என்ன பண்ண நேத்து என்ன பண்ணே வெளிய போலான் சொல்ட்டு போயிட்டே ப்ரோ போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அ ஜில்லுனு எதுனா சாப்ட்டா போதுன்ற மாரி குடிச்சிட்டே ஃப்ரிட்ஜுலந்து எடுத்து குடிச்சுட்டே அதுக்கப் பறோ தலவலி ஸ்டாட் ஆச்சு பாருங்க தல வலினா தல வலி அப்புடி ஒரு தலவலி வந்துருச்சு எனக்கு என்னடான் பாத்தா நம்ப வெயில்ல போயிட்டு வந்து சாப்ட்டதுதா தப் பு அப்டின்ட்டு வெயில் அடிச்சா கூட பரவால்ல வெத வெதன் சுடு தண்ணி குடிக்க சொல்றாங்க டாக்டருங்கல்லா கூட. ரொம்ப ஹீட்டா இல்லாம
தண்ணியா
ஆமா வெத வெதன் குடிக்கணுமா நம்ப சுடுதண்ணிதா குடிக்கணுமா ஏனா இப்ப எல்லாருக்குமே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாரி ஆகுது பாத்தீங்களா கோல்டு ஆகுது எல்லாருமே அளவுக்கு அதிகமான தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆயிடுமா தலையில இருந்து நமக்கு கழுத்து வறியு நீரோடைய அளவு அதிகமா சேந்துருமா
ம்
அந்த நீருடைய அளவு அதிகமா சேரு அளவுக்கு அதிகமா சேரும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த நீர் கோத்துக்கிறதுன்னு வாங்கல்ல அது மாரி கோத்துடுச்சுன்னா நமக்கு சுத்தமாக ஒன்னுமே பண்ண முடியாது அது அதுடைய இதுனால என்ன ஆயிடுமா நம்பளுடைய பாடியே மொத்தமே கண் ட்ரோலே எழந்த மாரி ஆயிடுமா நமக்கு அடுத்த வேல செய்யவே தோணாதா ஏனா நம்ம முக்கவாசி நேரோ ஏசி போட்டு வீட்லயே உக்ககாஞ்சுக்கிறோ இன்னொன்னு நல்லா ஜில்லு ஜில்லுன்ட்டு நல்லா ஐஸ் சாப்பட்றது ஜூஸ் குடிக்கிறது அந்த மாரி நம்ப சாப்பட்றதுனால நம்பளுடைய ஓ பாடி கண்டிஷனே டோட்டலா மாறிடுமா ரத்த ஓட்டோ வந்து சீராவே மூளைக்கி போகவே போகாதா அது போகாதனால தா நமக்கு அந்த எல்லாமே வருதுன்றாங்க அதனால நீங்க எப்டியு வெத வெதனு சுடுதண்ணி லைட்டா வச்சு குடிங்க அதே மாரி மொகத்துக்கு மட்டு என்ன பண்றாங்கனா அந்த சாப்பாடுல்லா கொதிக்குதுல்ல
ம்
அந்த சாப்பாடு கொதிக்கும் போது அந்த அந்த கொதியில போயிட்டு நம்ளுடைய முகத்த அந்த ஹீட் டு நம்ம மொகத்தல பர்ற அளவுக்கு வெச்சு மூக் க்க வந்து நல்லா நம்ம அந்த சுவாசோ இழுக்கணுமா அது சாப்பாட கொதிக்கும் போது இன்ஹேல் பண்ணி நம்ப விடும்போதுதா என்ன ஆகுமா அந்த நீர் மொத்தமே நமக்கு கரஞ்சு உள்ள போகுமா இல்லாட்டி போகவே போகாதா இத பண்லன்னா கண்டிப்பா இந்த வெயிலுக்கு முடிஞ்சா அடுத்த செகண்டே எல்லாருக்குமே ஒடம்பு முடியாம ஆகு இத வந்து நீங்க இப்பத்துல இருந்தே பண்ணுங்கன்றாங்க சாப்புடுங்க தயவு செய்து நல்லா தண்ணி குடிங்க வெத வெதன்னு குடிங்க மோர் குடிங்கன்றாரு கண்ட ஜூஸ் எல்லா எதுவுமே குடிக்காதீங்க பழோ நறைய சாப்டுங்க ஆனா ஜூஸா குடிக்காதீங்க அப்டின்ற மாரி டாக்டர் சொல்றாங்க இதுதா நீங்க வெயில்ல இருந்து தப்பிக்கறதுக்கு ஒரே வழி இன்னொன்னு வீட்டுக்கு வெளி எல்லா நமக்கு ரொம்ப அனலா இருக்குல அந்த அனலுடைய தாக்கோ அதிகமா இருக்கு அதனால காலையில எழுந்தோன வீட் ட சுத்தி நல்லா தண்ணி அடிச்சு விடுங்கன்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு தண்ணி அடிச்சு விடுங்க அதே மாரி சாயங்காலமு நல்லா சுத்தி வீட சுத்தி நல்லா தண்ணி அடிச்சு விடுங்க அடிச்சு விட்ட உட்னே அந்த பூமி கொஞ்சோ குளிர்ச்சியாகு நமக்கு சுத்தி இருக்கற இடத்த அதுல அதனால ஓரளவுக்கு நம்ப அந்த ஏசிய அவாய்ட் பண்ணுவோ முடிஞ்சளவுக்கு ஏசிய அவாய்ட் பண்ணுங்க ஈவினிங்லா மார்னிங்லா நீங்க கொஞ்சோ நல்லா வெளிய போயிட்டு நல்லா குளிர்ந்த காத் மூச்ச நல்லா சுவாசிங்க வெயில் வருபோது மட்டு ரொம்ப பன்னெண்டு மணிக்கு மேலல்லா வெளிய சுத்தாதீங்க இதெல்லா பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வெயில இருந்து தப்பிக்கலா அப்டின்னு சொல்றாங்க நீங்க எங்க உங்களுக்கு வெயில்ல வெளிய சுத் சுத்துறதே உங்களுக்கு வேலையா இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ண முடியு பாவு சொல்லுங்க
இல்லக்கா இப்ப வந்து வெயிலு வர்றத கூட பெரச் ப்ரச்சன இல்ல செரி வெய்யில்ல புல்லா சுத்திருந்த அந்த வேர்வ தண்ணி வந்த ரொம்ப டயடா இருக்குது அந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி குடிக்கத்தா தோணுது
ஆமா
ஒ அது வந்து அந்த டைம்ல நம்ப அளக்கு அளவுக்கு மீறி குடிக்கிறதுனால நம்ளுக்கு நீங்க சொல்றா மாதிரி அந்த இந்த ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பாத்திங்ளா இந்த மாரி டயட்நெஸ் ஆகுது ரத் தோ சீராக மாட்டேந்து அந்த மாரி தா ஆகு
அ போய்ட்டு வந்தவுன குடிக்க கூடாதா ப்ரோ நீங்க
ஒ எப்பொக்க இது பண்ணொ
போய்ட்டு வந்தோனெ குடிக்க கூடாதா போய்ட்டு வந்துட்டு கொஞ்ச நேரொ ஒரு அஞ்சுலந்து ஒரு பத்து நிமிஷோ நீங்க வந்து உங்கள ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இப்ப போய்ட்டு வந்த ஒன்னே குடுச்சிங்கன்னா ரெண்டு சொம்பு தண்ணி கூட நீங்க குடிப்பீங்க ஒ அட்ட டைம் அந்த ரெண்டு சொம்பு தண்ணியு குடிக்க போ து நமக்கு வந்து அது தேவையில்லாத கழிவா போய் நின்னுடுமா
ஒ ஒ
அப்ப நீங்க உங்ள ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்றொமா உக்காஞ்சு நீங்க பொறுமையா குடிக்கு போது ஒரு சொம்புக்கு கம்மியாதா நீங்க தண்ணி குடிப்பீங்க அப்ப குடிக்கு போது உங்க ஒடம்புக்கு எங்கெங்க எல்லா அந்த தண்ணி போணுமோ அந்த தண்ணி வந்து கரெக்ட்டா போகுமா போகுபோது நம்ளோடைய ரத் த்த ஓட்டமு சரியா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க ஆனா அத நா ட்ரை பண்ண அத ட்ரை பண்ணி கொஞ்சோ நல்லாதா இருந்துச்சு எனக்கு நேத்து தா தப்பு பண்ணிட்ட அந்த வெய்யிலுடைய தாக்கோ தாங்க முடியாம கரும்பு ஜூஸு ஜில்லுன்னு வாங்கிட்டு வந்தன்னு சொல்லிட்டு உக்காந்து கொஞ்சோ நல்லா குடிச்சுட்ட குடிச்ச அடுத்து எனக்கு ஒரு அரமண் நேரத்துலையே தலவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு
செரிக்கா இப்ப வந்து உங்களுக்கு ஒடனே ஜலதோஷ புடிச் சுன்னா என்னகா பண்ணுவிங்க இந்த வெய்யில் காலத்துல ஏன்னா இது வந்து மழ காலத்துல நம்ளுக்கு வந்து யூசலா வர்றதா ஆனா திடீர் திடீர்னு இப்பெல்லா பாத்திங்கன்னா வெய்யில் காலத்துல வர ஆரம்பிச்சிச்சு ஒருவேள இது வந்து கிளைமேட்டு ஒத்துக்கலையா நம்ளுக்கு
இல்ல நம்ப இதுதா பண்றோ இப்ப வெளிய நல்லா ஆ வெளிய என்னன்னா ரூம்குள்ள தா நம்ம ஏ சி போட்டு ஒக்காருவோ வெளிய இப்ப இப்ப நாலா வந்து போன வாரலா செம்ம கோல்டு எதுனாலன்னு பத்திங்கன்னுச்சுக்கோங்களே கிச்சன்ல போய்ட்டு நா ஒரு அர மண் நேரோ வேல செய்றேன்னு வச்சுக்கோங்களே இந்த ஆ ர மண் நேரத்துல அப்டியே தலயிலந்து கால் விரியு தொப்பரைய தண்ணி தண்ணியா ஊத்திரு எனக்கு என்ன பண்ணுவோனா அப்டியே அதுலே வந்து அப்டியே ரூம்குள்ள ஏ சி ய போட்டு உக்காருவே
ம்
அப்டியே வந்து படுத்துருவே அப்ப அந்த ஈரத்தோட படுக்க படுக்க என்ன ஆய்டு ச்சி எனக்கு ஃபுல்லா நீர் கோத்துக்கிச்சு நீர் கோத்துட்டு தா அந்தவ இருந்தது டாக்டர்ட்ட போனது எ இதுக்கு இப்ப நீ மாத்தர போட்டின்னா ரொம்ப ஹீட் ஆய்டு அப்ப என்ன பண்ணுவ அப்டின்ற மாரி சொன்னாங்க அதுக்கப்றொமா அவர் என்ன சொன்னாருன்னா வேது புடிங்க நல்ல வேது புடிச்சு இருக்குற தண்ணி எல்லாத்தையு வெளிய எடுங்க எடுத்துட் டு ஈவ்னிங்ல சூப்பு சூப்பு கொதிக்க கொதிக்க குடிக்காதிங்க காய் போட்டு ஓரளவுக்கு அந்த தொண்டையில உள்ள அந்த நீர் எல்லாத்தையு தள்ளிட்டு போறது அதுதா வெத வெத் அதானே அந்த சூப்பையு குடிங்க அப்டின்னாரு அத குடிச்சதா எனக்கு மாத்தர போடல ஆனா நானு மாத்தர போடாம இந்த ஒரு வாரமு என்ன பண்ணா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேதி புடுச்சிட்டு எனக்கு ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே தலையில ஃபுல்லா நீர் சம்மையா கொர்த்துனுந்தது இது பண்ணிட்டு இது பண்ண அப்றோ எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா அந்த உமி இருக்குல உமி வந்துல ஒரு துணி பேக்ல கட்டி அத தலையிக்கு அடில வெச்சுட்டு படுன்னாங்க அது மாரி வெச்சு படுக்க படுக்க என்னாச்சுன்னா அந்த தலையில சேந்திருக்க அந்த நீர் மொத்தத் தையு அந்த உமி இப்ப பேக்ல வந்து மொத் போ தூங்கி எழுந்து பாத்தோனா அந்த தண்ணி ஃபுல்லா அதுல இழுத்துருக்கு எனக்கு
ம்
அது மாரி படுத்து எனக்கு ஓரளவுக்கு அந்த கோல்டு எல்லாமே செட்டில்லாச்சு ஆனா நா கண்டிப்பா மாத்தர இந்த ஒரு வாரோ நா போடவே இல்ல போடாம இது மாதிரி பண்ணதே எனக்கு கொஞ்சோ நல்லாருந்தது மே ன்னா நீங்க இது மாரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்கா சேரிங்கா இந்த சம்மருக்கு எங்கயு வெளில போலையாக்கா
எங்க இந்த வெயில்ல எங்கனா வெளியே போணுன்னு நெனைச்சாலே பயமாருக்குது இந்த பசங்களு போர் அடிக் கீது எங்கன்னா கூட்டிட்டு போம்மா அப்டின்ற மாரி கேட்டாங்க அது தா போன வாரோ குயின்ஸ் லாண்ட போலான்னு சொல்ட்டு போனோ
ம்
போய்ட்டு வந்தது தா அவ்ளோ தா தாமதோ போய்ட்டு வந்து இவுங்க ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிலயே முழுகின்னு இருந்தாங்க தண்ணிலயே முழிக்கிட்டு இருந்துட்டு வந்து மறுநாள்லருந்து எல்லா தும்புறது ஜொரோ வறது எல்லாருந்துச்சு எல்லாத்துக்கு கை வைத்தியோ தா ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி த்தி பண்ணிட்டு உக்கான்தருந்ததுனால தா சரியாச்சு நீங்க எங்கேயு வெளிய போலயா
நாங்களு இது வி ஜிபிக்கு போயிருந்தோங்கா அப்ப போன வாரோ நீங்க அங்கலா போயிட்டு எல்லாரு தண்ணில தா குளுச்சாங்க அண்ண பசங்க எல்லாருமே
ஆ
நம்மளுக்கு அந்த எல்லாரு இருந்தது பாத்து நம்ளுக்கு செரி ஏற்கனே சளி புடிச்சுருச்சு மறுபடியு தண்ணில எறங்கணுமா அந்த ஸ்விம்மிங் பூல்ல
ஆ
இது அதனால நானு போல இருந்தாலு வந்து ரொம்ப இதுவா தா இருக்குது இது சளி வந்ததுனால ரொம்ப டயர்டாருக்கு ஆனா அந்த ஃப்ர்ஸ்ட் டைம் நாங்க வெள்ளாட சொல்ல அந்த ஃபிசிக்கலா பண்ண சொல்ல கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சிச்சு மின்ன வந்து நம்மளுக்கு வந்து எதுவாருந்தாலு அந்த ரங்க ராட்டுனத்துல போவோ எது வெளில போய் வெள்ளாடுவோ அந்த மாரி இருந்துச்சு ஆனா இப்ப போய்ட்டு நம்ம அந்த ஃபிசிக்கலா அந்த வெள்யாடு வெள்ளாட சொல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்துல வந்து நம்ப வெயில்ல சுத்தாம அந்த ஃபோன்ல லேப்டாப்புல அந்த மாரி தா கேமிங்கு படோ பாத்துட்டு அந்த மாரி தா ஒட்டிட்டு இருந்தோ ஆனா இப்ப வந்து அந்த தண்ணில நம்மளையு மீறி அந்த வெயில்ல போய்ட்டு வந் தண்ணில வெள்ளாடுறோ அப்பையு இந்த வெயில் காலத்துல என்னன்னு தெர்ல குளிர் காலத் இதுல வரது அது யூஸ்ஃபுல் தா நம்ம அது மறுக்க முடியாது இந்த வெயில் காலத்துலையு நம்மளுக்கு சளி இரும்பல் அந்த மாரி வரது தா கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா தெரிது
அது தா நம்ம ஒடம்பு அப்டி செட்டாக்கிக்கிட்டோம்மா தெரி இல்ல நம்ப அது மாரி இப்போ நம்ப சின்னதா இருக்கும் போதுலா பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஜூக்கு எல்லா போயிருப்போ எனக்கு தெரிஞ்சுலா என்னெல்லா நடக்க வெச்சே தா எங்க அப்பா அம்மா எல்லா கூப்ட்டு போவாங்க கைல போம்போதே புளி சோறு லெமன் சோறுன்ற மாரி கட்டிட்டு போயிடுவாங்க கட்டிட்டு போய்ட்டு நல்லா நட நட நடன்னு சுத்துவோ ஒரு நாள் ஃபுல்லா நடந்தா கூட டயட் ஆக மாட்டோ அத்தது எங்க கூட்டு போறீங்க எங்க கூட்டு போறீங்கன் தா கேட்டுட்டு அமக்கலோ பண்ணுவோமே தவிர்த்து வீட்டுக்கு வரணுனா புடிக்காது ஆனா இப்போ அன்னைக்கு போனோன் சொன்னல போய்ட்டு ஒரு ரெண்டு ராட்டனோ கூட ஏறல மூணாவது ராட் டனோ ஏற மோது டயட்ஆயிச்சு என்னால் நடக்க முடியாது நீங்களே போங்கோ சுத்திட்டு வாங்கன்னு சொல்ட்டு போய் ஒரு ஓரமா உக்காச்சுக்கிட்டே நானு நெழலா பாத்துட்டு அதுக்கு மேல என்னால நடக்க முடில பசங்களு அப்டித்தா பண்ணாங்க அதுங்களு ஒரு நாலு எடோ சுத்துச்சுங்க நாலு எடோ சுத்திட்டு அதுக்கப்புறோ அஞ்சாவது எடம்லா முடிலம்மான்ட்டு வந்துட்டு அந்த அந்த பீச்சு வேவ்ஸ் மாரி குடுக்குறாங்க பாருங்க அதுல போய் ஒக்காந்துட்டு உருண்டுன்னே இருந்ததுங்க தவிர்த்து வேற எந்த ராட்டினத்துக்குமே போல ஒரு பேண்டு ஒரு ஒரு பேண்ட எட்நூறு ருவா தொள்ளாயிருவானு கைல கட்டிட்டு எந்த ராட்டனத்தலயுணர ஏறவே இல்ல பசங்க ஏறாம வெறு அந்த பீச் ச்சு வேவுல மட்டு உக்காஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு வந்துடுச்சுங்க
முன்ன வந்து நம்ம அத ஃபிசிக்கலா பண்ண சொ சொல்ல நம்மளுக்கு அது தெரிஞ்சிச்சு இப்போ வந்து நம்மளுக்கே அந்த ஒரு டைம் அந்த ராட்டனம் சுத்துனாலே அது அதுவே தலை சுத்தற மாதிரி ஆயிடுது சோ அந்த தல சுத் த்துறதுக்கு நம்ம ஏறக்குறைய ஓரளக்கு தலவலி அந்த மாறில ஏற்படற மாரி அப்பயே நம்மளுக்கு நம்மளையோ மீறி நம்ம அந்த ஐஸ் வாட்டர் அந்த மாறி குடிக்கற இதுதா வருது அப்ப குடிச்சாதா ஒரளவுக்கு ரிலீஃபா இருக்கு சோ அங்கேயு நம்ப நா ரொம்ப தூரோ நடக்கறோ அப்பயும் நம்ம தண்ணி குடிக்கற மாறிதா இருக்குது ஐஸு அதெல்லா வாங்கி சாப்பட்ற மாரி தா இருக்குது இருந்தாலு இது அஃபெக்ட் ஆகி தா இந்த சாப்ட்டு நம்மளுக்கு அந்த மாரி ஆய்ருக்குமோன்னு தா எனக்கு தோணுது
ஆமா உண்ம தாங்க ப்ரோ செ இருங்க ப்ரோ எனக்கு செகண்ட் கால் யாரோ பண்றாங்க செரி நா அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணட்டுமா ஆஹ் ஓகே ப்ரோ ம் பாய்